வணக்கம்
வணக்கம் சொல்லுங்க எப்டிருக்கீங்க
ஆ நல்லா இருக்க சீஸ் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லாருக்கே வுகங்ளா
எல்லாரு நலன் ந சிஸ்டர் என்ன சாப்டாச்சா சிஸ்டர்
அ சாப்புல்ணு இனிமேல்தா வீட்ல எல்லாரு இப்பதா ஸ்நாக்ஸ் சாப்ட்டு கொஞ்ச நேரந்தா ஆச்சு நம்ம வந்து ஒரு ஒம்பதர மணிக்கா சாப்புடுவோ நீங்க எப்ப சாப்புடுவீங்க
அ நா ஒம்பொது மணிக்கி எல்லாருக்கு செஞ்சு குட்த்துரு எப்பியாச்சு ஒரு வாட்டி லேட்டாயிரு இல்லேனா ஒம்பது மணி ஒம்பதர மணி அவ்ளோதா
அப்புடியா செரிங்க ம் ம்
இ டின்னருக்கு ஸ்பெஷலு
இங்க வீட்ல வந்து நம்மத் திய வந்து மீன் கொழம்பு மீன் வறுவல் வச்சே அந்த சாப்பாடு இருக்கு சாப்பாடு கூட வந்து தோச எதாவ் ஊத்திக்லா அப்டின்னு சொல்லி யோஸ்சிருக்கே பாத்து பண்ணணு
செரிங்க ம்
ம் சொல்லுங்க நீங்க என்ன செய்ய போறீ
நானு எனக்கு கொஞ்சோ சாதோ இருக்கு எனக்கு கொழம்பு சாதமு இருக்கு இப்போ நா ய பிரான் வந்து எறா தொக்கு மாதிரி செஞ்சிருந்தே சோ அதுவு இருக்கு செரி மத்தது கொஞ்சோ தோச போட்டுர்லா தேவையான அளவு அப்படின் சொல்லி நானு அதா பிளான் பண்ணிட்ருக்கே இருக்கே அப்பறமா சொல்லுங்க தோழி ஆ
கொழந்தைங்கலா இருக்காங்களா எப்டி
ஆ எனக்கு ஒரு ரெண்டு வயசுல பைய இருக்கா
அப்படியா அ சொல்லுங்க நீங்களு அவங்களோட சுட்டி தனமா எப் படி ஹேண்டல் பண்றிங்க இப்ப இருக்கற பசங்கல்லா ரொம்பவே அ வாலு ரொம்ப என்ன சொல்றது அட்டூலியோ அவுங்கள்து ரொம்பவே அதிகமா இருக்கு நீங்க உங்கள கட்டுப்படுத்தறதுக்கு எந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லா யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க
நா வந்து இல்ல ஏ பைய ரொம்ப சுட்டி ஒரு எடத்துல ஒரு விஷயத்த பண்ணீட்டு உக்காரவே மாட்டா சுத்திட்டே இருப்பா ஆமா சாப் பாடு ஊட்றது பெரிய டாஸ்க்கு
கண்டிப்பா அது எல்லாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா ஆமா
பெரிய டாஸ்க்கு ஊட்றதுக்குள்ள உயிரே போயிரு நம்ம சாப்ட்டது எல்லா எங்கதா போதுன்னு தெரியாது இப்போ
கண்டிப்பா ரெண்டு வயசு இருக்கற டைம் வந்து சாப்பிடுறதுனா கொஞ்சோ என்ன சொல்றது ரொம்ப சாப்பட மாட்டேன்னு சொல்லி அடோ ரொம்ப அதிகமா இருக்கு சின்ன வயசுல இருக்கற வரைக்கு நம்பளுக்கு வந்து கொஞ்சோ தெரியாது எப்போ இவங்க நடக்க ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த நல்ல இன்னு நம்மளுக்கு வந்து அவங்கள சாப்பட்ற வெக்கறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு பாக்கற எல்லாரு க்கு வந்து என்ன பாப்பா ஒல்லியா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரு கேக்கறாங்க அனா நம்ம வந்து எவ்வளோ ஊட்னாக் கூட அவ படுற ஆ பண்ற வீட்ல அட்டூழியோ ஓடுறது ஆமா ஓடுறது கத்துறது விளையாடுறது அதனால வந்து பசங்க வந்து ஒலியாவே இருக்காங்க அவுங்க என்ன நெனச்சுக்கறாங்க செரியா ஊட்டுறது இல்லன்னு சொல்லி நம்ம மேலதா குற சொல்றாங்க
இல்ல எப்படி நா தோழி முன்னாடி எல்லா நாமெல்லா அதிகமா சாப்பட மாட்டோ கொஞ்ச கொஞ்ச தா சாப்புடுவோ அப்படி இருந்தாலு நமக்கெல்லா கொஞ்சோ கொஞ்ச சப்பியா இருப்போ நம்மல்லா
ஆமா ஆமா கண்டிபா
நம்ம சாப்ட்டு நல்ல வளர்ற மாரி நல்லா தெரிவோ இப்ப இருக்கற பசங்க வந்து எவ்ளோதா ஊட்னாலு கொஞ்சகூட சாப்பறதில்ல வெறு ஆட்டோ ஆட்டோ மட்டும்தா எங்க பாரு விளாடு விளாடு விளாடு மட்டுந்தா தூங்கறதில்ல சாப்றதில்ல இந்த மாரி இருந்து இன்னோ கொஞ்சோ ஒல்லியாயிறாங்க ஒல்லியாயிட்டு அப்பறமா எல்லோரோ அதா சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரி என்ன சாப்பாடு சா ஊட்ற தே இல்லியா என்ன ரொம்ப ஒல்லியா இருக்கா இவ இவனுக்கு இது குடுங்க அது குடுங்க ஏதேதோ சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணிறாங்க இப்போ
கண்டிப்பா எல்லாருக்கு வந்து சாப்பிடாத காரணத்னாலதா உங்களுக்கு வந்து ஆ ஒல்லியா இருக்காங்கன் சொல்லி நென்ச்சுக்குறாங்க ஆனா வந்து பசங்க வந்து இப்ப இருக்குற பசங்க வந்து நம்ம ஃபோன் குடுத்து உக்கார வெச்சா மட்டுதா உக்காற்றாங்க இல்லனா உக்காறது ரொம்ப கஷ்டமா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு சத்தோ போட் டு அடிச்சி போ சொன்னதா உக்காற்றாங்க நிம்மதியா ஒரு சா தார்ணமா ஒரு நார்மலா சொன்னா ஒரு தன்மையோட சொன்னா எங்க கேக்கறாங்க இந்த பசங்க
கண்டிப் நம்ம பாடு பாடு படுத் துற நம்ம படுக்குற பாடு வந்து நம்ளுக்குதா தெரியு அது வந்து பழைய காலத்து பசங்கள வெச்சி நம்பள பசங்க வந்து கம்பேர் பண்றது வந்து ரொம்பவே என்ன சொல்து ஜென்ரேஷன் கேப்பு ரொ ரொம்ப தண்ணி இருக்கு
ஆமா ஆமா அந்த தவறு எப்புமே செய்ய கூடாது அந்த தவறு செய்யவே கூடாது ஏன்னா முன்னாடி இருக்கிற பசங்கள வந்து அதோட எப்டினா அதோட வளர்ச்சி அதோட கான்செப்டே வேற ஏன்னா முன்னாடியெல்லா ஃபோன் எல்லா இல்ல அதிகமா அவுங்க வந்து விளாடுவாங்க அதே மாதிரி தகுந்த மாரி அவுங்களுக்கு பசிக்கு அவுங்க வந்து சாப்ட்ருவாங்க அந்த மாரி இந்தாங்க அந்த சுட்டித்தனோ அந்த வால்த்தனோ அதிகோ இல்ல சுட்டித்தனோ இருக்கு வால்த்தனோ அதிகமா இருக்காது அது இல்லாம சொன்னா ஜஸ்ட்டு ஒரு மெரட்டு சொன்னா கேக்கணு அப்படின் சொன்னாலே அவுங்கெல்லா உக்காந்துருவாங்க நால்லா வந்து எ அம்மாவ நாங்க வந்து நால் பேர் இருக்கோ எங்க அம்மா இப்ப கூட சொல்லுவாங்க நாலு பேர நா வளத்தது எனக் தெரியவே தெரியாது உ பையன என்னால முடிவே முடியலி தாங்கிக்க அப்பட்னு சொல்றாங்க
கண்டிப்பா
இப்போ பழைய அ ஜென்ரேஷன்தோ இப்ப இருக்கிறதோ எப்பவ்மே சேர்க்க கூடாது ஏனா இப்ப இருக்கிற பசங்க வந்து ஃபோனயே பாத்து வளக்குறாங்க என்ன திரும்பி பாத்தா ந ம்மா எவ்ளோ கட்டுப்பாடோட வெச்சிருந்தா கூட மத்தவங்க ஃபோன் பாத்துட்தான இருக்காங்க அது பா த்து பசங்க நம்மள பாக்குறாங்க ஏனா அவுங்க பாக்குறாங்களே நம்மளுக்கு வந்து காமிக் கிருதில்லியே அப்படீன் சொல்ட்டு பசங்க நம்மள நோட் பண்றாங்க இப்ப முன்னாடி அந்த மாரில்லா இல்ல அ டிவியு அதிகமா இல்ல ஜஸ்ட்டு கொஞ்ச நேரோ விளாடுவாங்க தூங்குவாங்க சாப்புடுவாங்க அந்த மாரி இருந்துச்சு அ ப்ரெய்ன் டெவலேப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒடம்பு டெவலெப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்ப இருக்கிறது அந்த மாரி இல்லியே அது எப்பவுமே சேர்க்க கூடாது அது பெரிய தப்பு அது
கண்டிப்பா அது நம்மள்க் வந்து அது சொல்றது வந்து இ பு புரிஞ்சிக்காதவுங்கள்க்கு தா சொல்லுவாங்க அந்த மாதிரி
ஆமா கண்டிப்பா அதெல்லா புரிஞ்சிக்கிட்டா அவுங்க சொல்லவே முடியாது ஏனா இப்ப யார் சொல்றாங்ளோ அவுங்க கைலியோ ஒரு ஒன்னவர் வந்து நம்ள பசங்கள வந்து விட்டுட்டு போயிர்னு நீங்க தா சொன்னீங்கல்ல நம்ம பசங்கள இப்டி உக்கார வெச்சோ அப்டின்னு இந்த பையன உக்கார வைங்க போது அப்டின்னு ஆனா அதுக்கு என்ன தெரிமா சொல்வாங்க நீ வந்து அவன கெட்த்துட்ட இப்போ அவ உக்கார மாட் டா அப்டின்னு சொல்வாங்க
ஆமா அ நம்ம வளக்கற பசங்க வந்து இப்ப எப்டி இருக்காங்கன் சொல்லி நம்ளுக்கு மட்டுந்தா தெரியு அ கூடவே இருந்து பாக்கறாங்கல்யா அவுங்ளுக்கு மட்டு தா புரியு ஆனா கூடவே இருந்து பாத்தா கூட சில பேருக்கு வந்து அது புரிய மாட்டிங்கிது அது வந்து நம்ம மேலதா கொற சொல்றாங்க நீங்க தா அந்த மாதிரி பழக்கோ போட்டு வெச்சிருக்கீங்க சொல்லி சொல்றாங்க ஆனா கூட வந்து நம்ம எவ்ளோ ம் பா பாத்து பாத்து பண்றோன் சொல்லி நம்ம மனசாட்சிக்கு தெரியு அது யாரு புரிஞ்சிக்கிற்தில்ல ஆமா எல் எல்லாரு எல்லாத்தயு புரிஞ்சிக்கணுன் சொல்லி நம்ம விரும்பற தும் கூட நம்பள்க்கு தா கஷ்டமா குடுக்கு நம்ம வந்து அவுங்கள்க்கு அவ்ளதா இருக்கு ஆமா அவுங்கள்க்கு அவ்ளதா நாலேஜ் இருக்
இது வந்து கொஞ்சோ பெரியவங்கதா சொல்லுவாங்க ஏனா நம்ப இப் போ நம்ம எப்போ இ சின்ன பசங்கள வெச்சிருக்கோ அதே மாரி யார் வெ ச்சிருக்காங்ளோ அவுங்க சொல்ல மாட்டாங்க ஏனனா அவுங்கள்க்கு அந்த வலி தெரியு அந்த கஷ்டோ தெரியு இந்த பெ வய்சானவங்க தா புரிஞ்சிக்காம எதாவ்து சொல்லிட்டே இருப்பாங்க எப்டின்னா எப்டி இருக் குன்னா இப்ப இருக்கிற காலக்கட்டோ அவ விளாடாம சமத்து பையனா உக்காந்திருந்தா இவனுக்கு எதாவ்து பிரச்சன இருக்கா போய் செக் பண்ணிக்கோ இவ என்ன விளாட மாட்டேங்கிறா அதிக்மா பேச மாட்டேங்கிறா சைலேன்ட்டா இருக்கானே இவ இவ வய்சு பசங்க பண்ற வால் தனோ இவ ஏ பண்ண மாட்டா அந்த மாரி சொல்றாங்க
கண்டிப்பா அ இப்போ அந்த மாதிரி பசங்க என்னனா உங்கள்க்கு ஆமா சொல்லுங்க
ரிலேட்டிவ் வந்து அந்த மாரிதா பைய இருந்தா அவ வந்து அதிக்மா பேஸ்றதில்ல சைலேன்ட்டா இருப்பா அவ பாட்டுக்கு அவ விளயாட்டு அவ அவ இருக்கிற எடமே தெரியாது அந்த மாரி இருக்கா அவ அது எல்லா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அ அவுனுக்கு எதாவ்து ப்ராப்ளம் இருக்கு போலருக்கு நீ போய் அவனுக் செக் பண்ணு அப்பிடி சொல்லி அவள ரொம்ப கஷ்டப்பட்த்திருக்காங்க நா சொன்னே அவுங் குல்லா அறிவில்லமா இப்போ இருக்கிற காலக்கட் டத்துல இந்த மாரி பையன பாக்க முடியுமா அவ வந்து அவ பாட்டுக்கு விளாடிட்ருக்கா அவ நீ சொல்ற து ரெஸ்பான்ஸ் பண்றா நீ சொல்றது அவுனுக்கு கேக்குது உன்ன பாக்குறா எல்லாமே பண்றா அவ நீ சொல்றது அவுனுக்கு புரியிது அதெல்லா கரெக்ட்டா இருக்குன்னா அப்போ அந்த பையனுக்கு எந்த பிரச்சனயு இல்ல அவ அவ பாட்டுக்கு விளாடிட்டு இந்த சமுதாயோ இப்ப இருக்கிற பசங்ளால அவ கொஞ்சோ தவர்ந்திருக்கா அவ கொஞ்சோ தனியா இருக்கா அவ்ளோதா இப்ப முன்னாடியெல்லா அந்த மாரி பசங்க தா இருந்தாங்க இப்ப இது இப்டி இப்ப இருக்குற வால்தன பசங்க வந்து யாராவது ஒரு வீட்ல இருப்பாங்க இப்போ எப்டி இருக்குன்னா எல்லாரு அந்த மாரி வால் இருக்கானா எங்கயாச்சு ஒரு எடத்துல பாக்கலா அந்த மாரி சமத்து பசங்க
நீங்க கரெக்டா சொன்னீங்க நம்ம வந்து என்ன சொல்றது எல்லா பசங்களு ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல நம்ம வந்து ஒரு யூடியூப்ல பாத்து ஒரு விஷய வந்து நம்ம பாத்தா கூட அது வந்து எல்லா பசங்க கூட நம்ம பண்றது வந்து கஷ்டந்தா ஏன்னா ஒரு ஒரு பசங்க ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க நம்ம வந்து வீடியூப்ல பாத்து வந்து அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிரை தா பண்ண முடியு பண்ணி பண்ணி ட்ரை பண்ணி மேபி அவங்களுக்கு மேபி ஆ செட் ஆகலாம் செட் ஆக கூடாம ஆகலாம் ஆகாம கூட ஆகலா நம்ம வந்து அத அதுதா கரெக்ட்டு அது மாரி பண்ணா நீங்க கரெக்டா ஆயிடு அப்டின்னு சொல்லி நம்பிக்கையா சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு பசங்க ஒரு மாதிரி அவங்க ஜீனுக்கு தகுந்த மாதிரி சில பசங்க சம் சொன்னா புரிஞ்சுப்பாங்க சில பசங்க வந்து எவ்ளோ சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்மளுக்கு என்ன சொல்றது பதிலுக்கு பதில் பேசுவாங்க நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட் தா சில பேர் பண்ணுவாங்க பசங்க அதில்லாமா வந்து வீட்ல ஆளு வீட்ல ஆ நம்மளுக்கு எப்டி இருக்கு ஆளுங்க வீட்ல எல்லாரு எப்டி பிஹேவ் பண்றாங்க அப்டின்னு சொல்லி அதுக தகுந்த மாதிரி தா நம்மளோட பசங்க வந்து ஒரு ஒரு பசங்க ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க கண்டிப்பா
நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க சிஸ்டர் ஏன்னா இப்போ வீட்ல வந்து யாராவது பசங்க எப்டின்னா நம்ம என்ன நல்லது சொல்லி குடுக்குறமோ அதெல்லா கத்துக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்றோமோ அத பாத்துதா கத்துக்குறாங்க ஏன்னா ஏ பைய பாத்தீங்கன்னா நா எவ்ளோ நல்ல திங்க்ஸ் சொல்லுவே அதெல்லா கத்துக்க மாட்டா ஆனா ஏ ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்களோ அத பாத்து மட்டு கத்துப்பா
ம் ம் கண்டிப்பாங்க செரி தோழி
செரி தோழி வணக்கம் தோழி
நன்றி வணக்கம்